அல்லோ
ஹலோ ஹாய்ப்பா என்ன பண்ணிட்ருக்க
ம் நல்லாருக்கீங்ளா நல்லாரு
க்கே நீ நல்லாருக்கியா நீ நல்லாருக்கியா என்ன பண்ணிட்ரு க்க
விவ்வோ வேணா இப்ப வேற பட படப்பாருக்கு ஒங்க கெஸ்ட்ல்லா வரேன்மாரி சொல்லிருந்தனா நறைய பேர் வரா ங்ளாம என்ன சமைக்கிறது ஒண்ணுமே ஐடியா இல்லாம இருக்கே
இன்னாள் பாத்து இவ்ளோ கெஸ்ட்டு வராங்ளா எக்ஸ்ட்டா
ஆ
மேல ஃபுல்லா கெஸ்ட்டு சமச்சு எல்லாத்தையு க்ளீன் பண்ணி போகவே கரெக்டாருக்கும்போல ஒனக்கு
ம் அதுவே கரெக்டாருக்கு நம்மதா இந்த ஒர் நாள் தா லீவு ரெஸ்ட் எடுக்கலான் பாத்து இது அதுவு இல்ல
சேரி செரி எவ்ளோ பேர் வராங்க
எவ்ளோ பேர் பதினஞ்சு இருவது பேர் வராங்ன் சொல்லி ஆ ஒரு ரெண்டு ஃபேம்லியா வராங்ளாமா அதா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரில ம்
என்ன வெஜிடேரியன் ஆளுங்ளா நான் வெஜிடேரியன் ஆளுங்ளா
எதாச்சு எதாவ்து ஒரு ஐட்டம்மன்னா கூட ஓகே அதாது ரெண்டுமேருக்கே வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே பண்ணணு என்ன பண்றதுன் தெர்ல செரி ஓகே எதாவ்து ஹோட்டல்லருந்து வாங்கி ட்டு வர்லா அப்டினா அங்க போயி டிராஃபிக் அது இது பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நம்ளே வீட்ல எதோ ஒண்ணு சமச்சிர்லா அப்டின் சொல்லி ட்டு தா
நீ பே சாம பிரியாணி ஆ இதெல்லா பண்ணிடு வெஜ்ஜுக்கு வெஜ் பிரியாணி நான்வெஜ்ஜுக்கா சிக்கன் பிரியாணி இந்த மாதி எதாவ்து பண்ணி ஸ்வீட்ஸ்சு எதாவது கடையிலருந்து கீழே எதாவது பேக்கரி அந்த மாரி இருந்துச்சுன்ன ஸ்வீட்ஸ் வாங்கி வெச்சுக்கோ
ஆ சேரி ஆனா இந்த பிரியாணிக்கு என்ன பண்ணணு பிரியாணி எப்டி பண்ணணு அதுக்கு
பிரியாணிக்கு நீ ஆ இது பாஸ்மதி ரைஸ்ஸு இல்லாட்டி சீரக சம்பா ரைஸ்ஸு இருக்கா
ம் ஹும் நார்மல்லா இந்த நம்ம என்ன என்னக்கிமே போட்ற அந்த ரைஸ் தாருக்கு
அது இருக்கா அப்டி இல்லன்னா ரைஸ்ஸு வாங்கிட்டு வர ரை ஆ ரைஸ்ஸு கூட என்ன இந்த பட்ட கிராம்பு அ பிரியாணி எல ஸ்டார் எல இருக்குல்ல
ஆ
அதுல ஒரு பேக் வாங்கிக்கோ
ம்
ப ஏன பிரியாணி வந்து நம்ம தயிர கூட ஆ என்ன பண்றேன்னா சிக்கன் நல்லா வாங்கிட்டு சிக்கன் நல்லா கழுவி வெச்சுட்டு என்ன பண் ஒரு அஞ்சு பேரு ஆறு பேரு நான்வெஜ்டேரியன் சாப்புறவங்க இருப்பாங்ள
ஆ
அப்பனா ஒரு ஆ அது உங்க வீட்லியு ஆளுங்க இருக்காங்கல்ல பெசாம ஒரு ஒன்ர கிலோ சிக்கனு வாங்கிக்கோ வாங்கிட்டு ஒரு ஒரு கிலோ போதும்போல ஒரு கிலோ வாங்கிட்டு நல்லா ம பிரியாணி மசாலா கொஞ்ச போ நல்லா கழுவிட்டு பிரியாணி மசாலா கொஞ்ச போட்டுக்கோ
ம்
போட் தி அ அப்றோ இது அ நல்லா மேக்னேட் பண்ணி வெச்சு
அ
ரெண்ட்ல வந்து அ பிரியாணி ரைஸு இல்லாட்டி பாஸ்மதி ரைஸு அதையு அ எவ்ளோ போட்றேனா ஒரு அ அஞ்சு க்ளாஸு பெரி க்ளாஸ்ல அஞ்சு க்ளாஸ் அந்த மாரி போட்டுக்கோ
ம் சேரி
ஒ நாலந்து அஞ்சு க்ளாசு அ நீ எப் டி நார்மலா எவ்ளோ பேர் இருக்காங்க நீ கணக்கு பாத்துக்கோ ஆஃப் ஃபனார் ஊற வெச்சுக்கோ ரெண்டுமே ஆஃபனார் ஆஃபனார் ஊற்னதுக் கப்புறோ எண்ணெய் போட்டுட்டு எண்ணெயல்ல இந்த ஸ்டாரு பட்ட கிராம்பு இதெல்லா போட்டு க்கோ
ஓகே
இந்த நம்ம சிக்கன் இருக்குல்ல
அ அ ஆமா
அத வந்து நல்லா கொஞ்ச நேரோ அந்த சிக்கனு வந்து நல்லா உப்பிட்டு வந்தர்னோ
அ ஓகே
அதாவ்து அ கொழம்பெல்லா செய்யும்போது போடுவேல்ல
ஆ அ
அந்த மாரி உப்பிட்டு வந்துர்ணு உப்புனதுக்கு அப்புறோ நீ ரைஸ் போட்டுடு ஆனா பாஸ் மதி ரைஸ்க்கு ஆ சீரக சம்பாவ்க்கு வந்து நம்ம நார்மல் ரைஸ்க்கு ஒரு க்ளாஸ் தண்ணி ஊத்துவோல்ல இது வந்து ஒரு க்ளாஸுக்கு ஒன்ற க்ளாஸ் தா தண்ணி ஊத்தணு
ம் தண்ணி கொஞ்சமா ஊத்தனுமா
ஆ இது ஒரு க்ளாஸுக் ஒன்ற
ஓகே
அதனால பண்ணிட்டு அப்றோ மூணு விசுல இல்லாட் ரெண்டு விசுல வெச்சா போது வச்சுட்டேன்னா பிரியாணி ஒன்னு ரெடி ஆய்டு நீ வெஜிடேரியன் பிரியாணி பண்ணிப்பல்ல
ஆ அது ஒரு அளவுக்கு அந்த என்னா எவ்ளோ அந்த நார்மல நம்ம நார்மலா போடுற அரிசினா தெரியு இந்த இந்த நீ சொன்னல அந்த ரெண்டு அரிசி அதுலதா எவ்ளோ போட்ணு அதுதான் ஒரு ஐடியா இல்ல
அப்பறம் ஒயிட் ரைஸ் வச்சுக்கோ கொஞ்சோ ஒயிட் ரைஸ் வச்சு ரச வச்சுக்கோ மிளகு ரச அப்பற கொஞ்சோ கிரேவி பண்ணி வச்சுக்கோ ஆ என்ன வெஜ் ஆ சிக்கன்ல கொஞ்சோ கிரேவி பண்ணி வச்சுக்கோ அப்பனா வய் ஒயிட் ரைஸ் கூட பிரியாணி புடிக்காதவங்க ஒயிட் ரைஸ் கூட சாப்ட்டாலு சாப்டுவாங்க
ம்
வெஜ் பிரியாணி ரைஸ் கூட முட்ட குருமா சாப்ட்டு இல்ல பிரியாணி கூட முட்ட குருமா சாப்ட்டுக்குவாங்க ஸ்வீட்டு கடைல வாங்கி
நாக்கும் ம்
வேற தயிர் இதெல்லா வாங்கி வச்சுக்கோ தயிரெல்லாம் இருக்கா
ஆ அதெல்லா இருக்கு இந்த அரிசி இந்த அரிசி மட்டு இல்ல இந்த சரியது நான் வெஜ்ஜோ ஒன்னா போய் வாங்கிட்டு வந்ட்டு ம் எப்பதா நார்மலா நம்ம வீட்
எங்க வீட்ல பாஸ்மதி ரைஸே புடிக்காது சாப்ட்டா என்னமோ வயிறு ஒரு மாரி உப் புன மாரி இருக்கு அது என்ன கேஸ்ட்ரிக் மாரி ஆகுதா என்னன் தெரில சீரக சம்பாதா புடிக்குதோ என்னமோ சீரக சம்பா போட்டா அந்த பிரியாணி ஃப்ளேவர் வருது பாத்தியா
ஆமா எங்க வீட்ல எங்க வீட்ல எங்க வீட்ல எல்லாருமே இவங்க எல்லா எல்லாருமே சாப்டுவாங்க எனக்கு தா இந்த பாஸ்மதி ரைஸ் புடிக்கிறதே இல்ல
ஆமா எனக்கு தா பாஸ்மதி ரைஸே புடிக்கிறது இல்ல
ம் அது எதோ ஒரு இது மாரி ஆய்ரு சாப்ட்டா வயிறு நைட்டடானா வயிறு வலிக்கிற மாதிரி அது ஹீட்டான மாதிரி ஆய்ட்டு
அமா
புடுச்சா அது செட் ஆகுறதுலா நம்ம இவங்கல்லா நல்லா சாப்டுவாங்க வீட்ல எல்லாமே
அ
ஆ முடுஞ்ச்சா
நீ இது வாங்கி வச்சுக்கோ என்ன காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலா ஆ இது கடைல கிடைக்கு பாரு பவுடரு அது நல்லா கொஞ்சோ நேர தாஎன்ன மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுக்கோ ரோஸ் மில்க வந்து மில்கூட மிக்ஸ் பண்ணி பின்னாடி இன்ஸ்ட்ரக்க்ஷன் ம் குடுப்பாங்க எப்டி பன்றதுன்னு பண்ணிட்டு ஃபிரிட்ஜி வச்சுக்கோ
ம் ஓ கே ஒகே அந்த பவுடரு கிடைக்குமா இப்போ
அது எல்லா கடைலயு கெடைக்கு நார்மல் கடைல இருந்து எல்லா கடைலயு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே கெடைக்கும் ஆ டிபார்ட்மெண்ட்லருந்து எல்லா கடைலயு கெடைக்கு
ஓகே ஒகே
போய் பாரு அப்போனா கொஞ்ச கூலிங்காக இருக்கு வந்து குடுக்கும்போது
ம்
அ கெஸ்ட்டு வந்தோனே குடிக்கிறதுக்கு கொஞ்சோ கூலிங்கா இருக்கு
ம் காட்டு நா செரி அதா லெமன் ஜூஸ் அந்த மாரி செய்யலா அப்டின்னு நெனச்சே ஆனா வரவங்க எப்டி சுகர் யூஸ் பண்ணுவாங்களா அது என்னன்னு தெரியில லெமனோ ஒரு சிலர்த்துக்கு புடிக்குமான் தெர்ல நீங்க லெமன் கூட ஆல்டர்னேட்டிவ்தா ஆன அந்த சுகர் இருக்குல்ல அதனாலத் அஅ இப்போ ஒரு அ வாட்ரு மற்றும்ல
அ சப்போஸ் வந்து சு சுகர் இருக்கறவங்க குடிக்கலேன்னா ஆமா குடிக்லேன்னா வந்துட் வேணா தண்ணி குடிச்சுக்குவாங் க அவங்களுக் வேணு ஆஹ கொஞ்சோ ஃப்ரூட்ஸ்ஸ கட் பண்ணி வச்சுக்கோ அப்போ என்னா ஃப்ரூட்
அன்தா ஃப்ரூட்ஸ்ஸு அதெல்லா கட் பண்ணி இப்பதா வாங்கிட்டு வந்தோமா ஃப்ரூட்ஸ் அதெல்லா இருக்கு அந்தெல்லா கட் பண்ணி எடுத்து இப்பதா வச்சுட்டு தா செரி அது கொஞ்ச நேர கழிச்சுட்டு இத எல்லாத்தையு கட் பண்ணி எடுக்கலா ம் சரி தே இப்போ வாட்டர் ஃபர்ஸ்ட் டு நல்லா பாயில் பண்ணி வாட்டர் பாட்டில்ல பில்டர் பண்ணிட்டு ஃப்ரீஸர்லா வச்சிசே ம்ச் கொஞ்சோ நேரோ இருந்தாங்கட்டோன் சொல்லி ம்ச் குவ கோல் தனம் ம்ச் இப்ப வெயில்ல வந்தன்னா இது இதாகுல்ல ம்ச் கொஞ்சோ
ஆமா கிட்ஸ்யெல்லா ஏதாவது வந்தாங்கன்னா கிட்ஸ் ஏதா வந்தாங்கான ஐஸ்கிரீம் ஏதாச்சு வாங்கி வச்சிகோ
மத்தவங்க என்ன கிட்ஸ் வருவாங்கன்னு நெனைக்கிறே இத எங்க வீட்லயு இவங்க எல்லா இருக்கிறதுனாலதா செரி வாங்கிட்டு வர்லா அப்டின்னு பேசிட்ருந்தாங்க ம்ச் இந்த மாரி இதெல்லா பாத் பக்கதுலதார்ப்
இல்ல நீ சமைக்கிற வரைக்கு கொஞ்ச கம்முன்னு இருப்பாங்க
ஆஆ இல்லாட்டி பசிக்குது கரெக்டா ம்ச் இப்ப லஞ்ச் டைம் ஆனதுனால ம்ச் பசிக்குது அது இதுன்னு சொல்லிட்ருப்பாங்க
நாம நம்மளுக்கு பயத்துல அஸ் சோசிமா ஏதாவது பண்ணிட்ருக்கணு இந்த மாரி ஐஸ் கிரீமு மேலோட்டமா ஏதா குடுத்துட் டேனா அத வச்சு சாப்ட்டுட்ருப்பாங்க நம்ம கொஞ்சோ டைமுக்கு பண்ணிர்லா அ நம்ம சீக்கிரமா பண்ணு சீக்கிரமா பண்ணுனா நம்மளுக்கு அது வரவே வராது சீக்கிரமா
ம்ம் அதுக்கப்றோ தா அதா ச அதெல்லா பக்கத்துலதா இருக்கா சரி அதெல்லா மெதுவா வாங்கிக்கலா சரி இதா இப்போ இந்த நான்வெஜ்ஜு இதே வாங்கிட்டு வர்லா
அங்க
இன்னைக்கு லெவன் நாங்க இன்னைக்கு சண்டேனதுனால எந்துருச்சது லேட்டு் தா டெய்லியுமே ஒர்க் போய் வந்து டயடுனா தூங்கிட்டோ லேட்டா தான் எந்ரு ச்சு பிரெட் இருந்துச்சு எல்லாத்துக்கு டோஸ்ட் பண்ணி எல்லா சாப்ட்டு முடிச்சுட்டு தா உட்கார்ந்துட்ருந்தோ ஒரு லெவன் தெர்ட்டி போல லெவன் லெவன் தெர்ட்டி போலதா கால் பண்ணாங்க நா சரி நாங்க ஒரு ஒன் தெர்ட்டி டூ டூ ஒன் தெர்ட்டி டூ அந்த மாரி ம்ச் வரோ லஞ்ச் சாப்டுட்டு நம்ம எல்லா வேற எங்கேயாவது வெளிய போய்ட்டு டின்னர் சாப்ட்டு வரலா அப்டின் சொல்லிருந்தாங்க
ஓ அப்பனா டைம் ஆயிடுச்சு நீ இப்போவே போய் திங்ஸ் எல்லாத்து வாங்கிக்கோ வாங்கி நீ டக்குடக்கு னு எல்லாத்தையு பிரியாணி எல்லா பண்ணி ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன்னா கூட பிரச்சன இல்ல சூடாதானே இருக்கு நீ பண்றதுக்கு அது வெயிட் எறங்காம இருந்துச்சுனா தா டயர்டு
ம் ட்டு இப்ப நார்மலா ஒயிட் ரைஸ் மட்டுந்தா கொஞ்சோ இது பண்ணி வச்சிருந்தே அது பாக்கலா அப்டின் சொல்லிட்டு ம்
இப்ப உனக்கு டைம் ஆயிச்சு
சரிய அப்போ டைம் ஆயிச்சு ஆ இப்ப நா போய அந்த அரிசி வாங்கிட்டு வன்ட்டு
ஆ பாஸ்மதி இல்லாட்டி சீரக சம்பா
ஆ ஓக்கே ஆ
பாய்ப்ப
ஆ பாய்